நம்போ ம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நண்பரே
ஹலோ ஆ
கேக்குது நண்பரே உங்ளுக் கேக்குதா
கேக்குது கேக்குது கேக்குது
ஆ இன்னிக்கி வந் இன்னக்கி வந்து நம்ம பொதுவாவே இந்த உடற்பயிச்சி பத்தி பேசலா அப்டின் சொல் சரி நண்பரே ஆ இன்னக்கி வந்து இந்த உடற்பயிற்சிய பத்தி உங்க கூட பேசலா அப்டின் சொல்ட்டு நான் நெனைக்கிற நண்பரே அப்புடி பாக்கும்போது நம்ம பொ துவாவே என்ன நெனைக்கிறோ ம் இந்த காலகட்டத்துல வந்து இந்த உடற்பயிற்சி அப்டிங்கறது அது ஒரு சாதார்ண ஒர் நிகழ்வா அப்டிங்கறது நம்ம நெனச்சிக்கிட்ருக்கோ ஆனா நம்மளுடைய முன்னோர்கல்லா பாருங்களே அவுங்குளு க்லா வந்து எந்த விதமான உடற்பயிற்சியு தேவையே இல்ல ஏனா அவுங்களா வாழ்ந்த காலகட்டத்துல அவுங்குளோட வேலயே வந்து உடற்பயிற்சியாவே இருந்துச்சு ஏனா அவுங்க என்ன கூலி வேலதா செய்வாங்க எப்புடிப்பட்ட வேலைகளா இருக்கு ஒரு மர வேலைக்கு போவாங்க பாருங்ளே மரங்கள வெட்டி அடுக்குவாங்க இதெல்லா எவுளோ கடுமையான சுமையான வேல அப்புறோ வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த தோட்ட வேலைகள் பாருங்க விவசாய வேலைகளுக்குலா போய்கிட்ருப்பாங்க அவுங்களு வந்து உடல் பயிற்சி தேவயேயில்ல ஏன்னா இருவத்தி நாலு மண் நே ஒரு ஏழு எட்டு மண் நேரோ விவசாய பணிகள் செய்வாங்க அதே போல வந்து இந்த மரசாமன்கள் செய் பணியா இருக்கட்டு அப்டி எல்லாமே உழைப்பு சார்ந்த பணி தா நம் முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க அதனால அவுங்களுக்கு உடற்பயிற்சி அப் டிகறது எந்த விதமான தேவையுமே இல்லாம இருந்துச்சி அவுங்க உடலு அவ்ளோ கட் துமஸ்தாவோ இருப்பாங்க அது போலே மரம் ஏறுபணி பாத்திருக்கீங்களா மரம் பவ் கிராமங்கள்ல எல்லாவந்து தென்னைமரோ ஏறுவாங்க அந்த தென்னைமரோ பண்ணமரோ இதெல்லா அவுங்குளுக்கு நல்ல ஒடம்பு நல்ல இதா இருக்கு எந்தவித உடல் பயிற்சியு அவுங்குளுக்கு தேவயில்ல ஆனா வந்து இன்றைய கால கட்டத்துல பாருங்க எ நம்மோ எல்லா வந்து அ கணினிகள் முன்னாடி வேல செய்றோ அலுவலகங்கல்ல வேல செய்றோ ஆ பெருமளப் உடல் உழைப்பு கொரஞ்சுருச்சி அப்டின்னே சொல்லலா அப்போ உடல் உழைப்பு குறைஞ்ச பணிகள செய்ரதுனாலே நமக்கு வந்து உடற்பயிற்சி அப்டிங் தனியா தேவப்படுது அப்ப அப்பிடிப்பட்ட உடற்பயிற்சிகள் நாம் தினம் தினம் எப்புடி செய்ய முடியு அப்டினா ஹ எளிய முறைல வீடுகள்லயு செய்லா ஆ உதாரணமா வந்து நம்ம ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் அவுங்கள்ட்ட பணம் கட்டி அப்டித்தா செய்யணு அப்டிங்கிறது எந்த தேவையு இந்த காலகட்டத்துல நமக்கு தேவயில்ல ஆ அப்டியே யாராச்சு ஒருத்தருக்கு வந்து அதிகமா பணோ இருந்துச்சு இல்ல நா வந்து உடல் பயிற்சி கூடத்துக்கு தா போய் செய்வே அப்டின்னா அங்க நம்ம போலா அதுல எந்த விதமான அவுங்அவுங்களோட சுய விருப்பத்த பொறுத்தது ஆனா வந்து வீட் இல்ல எளிமையா நம்ம அர மணி நேரோ கால்ல எந்திரிக்குறோ அப்டின்னா ஒரு மொட்டமாடி இருக் இது இல்லாட்டி ஒரு திறந்த வெளி இருக்குது அப்டின்னா ஒரு அதிகால வெளில் வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அதுல நம்ப எளிமையான பயிற்சிகள் உதாரணமா என்ன பண்லா அப்டின்னா ஆ முதோ நடக்கிறதே ஒரு பயிற்சி அப்டிங்கிறா சில பேர் பாருங்லே சாப்ட்டுட்டு அப்டியே சும்மாவே இருந்துகிட்டு இருப்பாங்க அப்டி இருக்கவே கூடாது அ சாப்டுட்டு ஒரு அரை மணி நேரோ சும்மா சாப்ட்ட உடனே நடக்கணு அப்டினு தேவல்ல அப்போ அதுக்கப்புறோ கொஞ்சோ நேரத்துக்கு அப்புறோ ஒரு அரை மணி நேரோ நடக்கலா அ இல்லாட்டி கொஞ்ச நேரோ வாக்கிங் போலா இல்லாட்டி ஆஹ் கொஞ்சோ ஓடலா இதெலாமே பண்ணலா இது ஒரு நயோ பயிற்சிதா அதுவு இல்லாம காலைல எந்திரிச்சோனே ஆஹ் ஒ சில பயிற்சிகள் ஆஹ் நமக்கு தெரியல எப்புடி செய்யறதுன்னு தெரியல அப்டின்னா தொலைக்காட்சி மக்கள் எப்டி உடல் பயிற்சி செய்ரது யோகா யோகாக்கள் எல்லாமே உதவு உடற்பயிற்சி தா யோகவா இருந்தாலு உடற்பயிற்சி தா சாதாரண உடல்பயிற்சியு உடல்பயிற்சிதா ஆ மூச்சிபயிற்சினு சொல்றாங்க அதுவு ஒரு உடற்பயிற்சி தா மன அமைதிய ஏற்படுத்தக்கூடிய அந்த பயிற்சியு உடற் பயிற்சி தா இப்டி எல்லா விதமானதோ நம்ம தொலைக்காட்சிகள்ள இல்லாட்டி நம்ப அலைபேசிகள்ல இது எல்லாமே நமக்கு எளிமையா கெடச்சிருது அத நம்ப பயன்படுத்தி நம்ம வீடுகள்லே ஒ அரை மணி நேரோ உடற்பயிற்சி செஞ்சுட்டு அன்றைய நாட்கள வந்து நம்ம உற்சாகமா கழிக்க முடியு இல்ல ஒரு சில பேரு சொல்லுவா பாருங்லே என்னைக்கு நாளே இன்னு உற்சாகமவே இல்ல ஏதாச்சும ஒரு பிரச்சனை வந்துகிட் து அப்டின்னு சொல்லிட்டு சமாளிக்கவே உள்ள அப்டின் சொல்லுவாங்க ஆனா அன்னிக்கு உடற்பயிற்சி செஞ்சு அந்த உடல்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு மயிழ்சி கடச்சிருச்சினா அந்த நாளே நமக்கு உற்சாகமா இருக்கு அப்டி சொல்ட்டு ஹ சொல்றாங்க இப்டி வந்து இந்த உடற்பயிற்சி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணு கத்துக்கணு அப்டிங்கற ஆர்வோ மொதோ வேணு சில பேர் வந்து ஆர்வமே இல்லாம சும்மா ஏன்னே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது வந்து தவறுங்க உண்மயான ஆர்வோ இருந்தா மட்டுந்தா ஒரு செயல நம்ப கத்துக்க முடியு இப்போ உதாரணமா ஒரு சாப்பாடு செய்யறக்கூடிய அதுவு ஒரு கலைதானே அத கூட ஒரு ஆர்வோ இருந்தா தா கத்துக்க முடியு ஏனோ தானோனு சாப்பாடு செஞ்சா எப்டி சாப்ட முடியு ஏனா ஒருத்தர் மட்டு சாப்ல கூடிய விஷயம் இல்ல வீட்டுல வந்து எல்லாருமே இருப்பாங்க அதனால எல்லாருமே சாப்டனு அப்போ அதே போல உடற்பயிற்சியு ஒவ்வொருவரு ஆர்வம் கொண்டு நம்ம கத்துக்கணுங்க அது தாங்க நா இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷ்யமாவே இருக்குது இப்டி நீங்க இந்த உடற்பச்சை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க
உடற்பயிற்சி வந்து உண்மையிலுமே அந்த காலத்துல வந்து எப்டின்னா என்னோடல அனுபவத் துல சொல்றே நாங்க வந்து அப்ப எங்க ஊர்ல எங்க தெருலல்லா தண்ணி கெடயாது ரொம்ப தூரோ நடந்து போயி ஒரு கேணிலயோ இல்ல எதனா அங்க பொதுவான ஒரு பைப்பு இருக்கு அதுவு அடி பைப்பு இருக்கு அப்ப அந்த அடி பைப்புல இப்டி அடிக்கிறதே ஒரு உடற்பயிற்சி தா லைனா நின்னு ஒவ்வொருத்தரு ஒரு ஒரு குடத்துக்காக அவ்ளோ நேரோ நின்னு அந்த பைப்ல அடிச்சு நாங்க தண்ணி எடுத்துட்டு வரணு அடுத் தது என்னன்னா கெணத்துக்கு ரொம்ப தூரோ போணு அதாவ்து இன்னைக்கி வந்து அ வாக்கிங்ன்ற சொல்றத வந் து நம்ம வந்து நடந்தே போறது அன்னைக்கி எதுக்காக தண்ணிக்காக அந்த குடித்தண்ணீருக்காக நம்ம அவ்ளோ தூரோ போயி நடக் றது நம்ளுக்கு ஒரு உடற்பயிற்சி கெணத்துல எறைக்கிறோ பாத்தீங்ளா வாளிய போட்டு கயிறு போட்டு அதுவு வந்து இத விட இன்னு நல்ல ஒருது உடற்பயிற்சி இதெல்லா வந்து எங்ளுக்கு அந்த காலத்துல இருந்தது அப்புறோ இந்த லாரில தண்ணி கொண்டு வருவாங்க கொறஞ்சது இருவது கொடமா வது நாங்க அத புடிச்சு ஏனா வேற தண்ணி கெடயாது அந்த தண்ணிய இருவது கொடோ புடிச்சு வீட்டுக்கு கொண்டு ஓடியாற்ணு ரெண்டு ரெண்டு கொடமா தூக்கிட்டு வருவோ பாத்துங்க இன்னைக்கி ஒரு கொட கூட தூக்க முடியல அப்ப அந்த உடம்பு அப்ப ரொம்ப ஆரோக் யமா இருந்தது அடுத்தது என்னன்னா தெருகுழாயிலேயே தண்ணி வரு ஆ அது நல்ல தண்ணின்னா இது உப்பு தண்ணி அந்த குழி மார் இருக்கு அந்த குழி குழிகுள்ளாற அவுங்க வந்து இவ்ளோன்டு பைப்ப வச்சு பண்ணிருப்பாங்க அந்த குழிகுள்ளாற இருபது கொடோமோ முப்பது கொடோ கூட குனிஞ்சு குனிஞ்சு தூக்கி கொண்டாந்து அந்த இதுல பெரிய பெரிய ட்ரம்மு பான இந்த மாரிலா நாங்க வந்து ரொப்பணு அப்போ ஒரு நாளைக்கு அம்பது கொடோ தண்ணி கொறஞ்சது நாங்க எடுத்தோ அப்ப வந்து எங்களுக்கு சுகரோ பிர்ஷரோ இந்த கால்வலி கைவலி எதுமே கெடயாது துணி தொவைக்கிறக்கு இங்க இருந்து ரொம்ப தூரோ போணு ஆத்துல தா தொவச்சு குளிச்சுட்டு வருவோ நாங்க அப்ப இதெலா வந்து இப்ப எல்லாமே வீட்டுக்குள்ளாரயே அடங்கியிருக் குறனால நோய்களு நம்ளோடையே அது சேந்து இருக்குது அப்ப வந்து அ இந்த கிரைண்டரு இதெல்லா கெடயாது வீட்லயே அரச்சு தோசையோ இட்லியோ நம்ம சுடணு அது என்ன தீபாவளி பொங்கல்ம்போது சுடுவாங்க அதனால இப்ப வந்து எப்ப வேணாலு செஞ்சு சாப்ட்டுக்லா ஏனா இப்ப வீட்லே தா ஆட்டோமேட்டிக் நிக்காது குட்டி குட்டி கிரைண்டர் வந்திருக்கே அதனால பிரச்சன இல்ல அது மாரி இதனால இந்த கை சுத்துறது இப்டி எல்லா வந்து கை நிக் கட்டையா வருதுன்னா என்ன காரணனா அந்த அ கைக்கு வேலயே கெடயாதே மிக்சியு அதே மாரிதா அம்மில அரைக்கும் போது இப்டி இழுத் தரைக்கும்போது ஒடம்போட பாடி இது இப்டி போய்ட்டு வரு இப்ப அது க்கு வேல கெடயாது அம்மில அரச்சு கொழம்பு வைக்றதுக்கு கெடயாது மிக்சியில போட்டா வந்துருது இது எல்லாமே நின்னு போனதுனால இன்னக்கி வந்து உடற்பயிற்சிங்கிறதுன்னு சொல்ற மாரி இதுக்காக பணோ செலவு பண்ணி போயி ஆ நம்ம கத்துக்குற மாரி வருது அதெல்லா செய்ற மாரி அன்னைக்கு அதுக்கெல்லா வேலையே கடையாது தொண்ணூறு வயசு வரையிலு நல்லா இருந்தாங்க பற்கள் பாத்தீங்கன்னா அவ்ளோ ஆரோக்கியமா இருக்கு இந்த ஆழம் விழுதுன்னு சொல்லுவாங்க அது வேப்ப அது இதுல்லதா பல்லே தொலக்குவாங்க இன்னைக்கு என்னென்னமோ வித விதமா வந்துகிட்ருக்குது அத போட்டு இனாமல் போயிருச்சு பல்லு உழுவுது உ சொத்த பல்லு சீக்கிரம் பல்லு உழு ந்து அவ்ளோ ட்ர செலவு பண்ணிட்டுருக்குறோ இன்னைக்கு அப்பல்லா அதுக்குலா வேல கெடையாது தொண்ணூறு வயசு வரையில வாழ்ந்தாங்க ஒரு பல்லு உழுவாது ஒரு அதாவது இந்த நோய் இன்னைக்கு எத்தனையோ இது கண்டுபுடிக்கறாங்க தைராய்டு அது இதுன்னு அப்ப அதல்லா என்னனே தெரியாது யாராவது நூ த்துல ஒருத்தருக்குதா வந்து இந்த சுகரு இது பெரிய ப அது வந்து வந்தாவே என்னமோ பணக்கார நோயின் தா சொல்லுவாங்க அந்த காலத்துல இப்ப தடுக்கி உட்டா எல்லாத்துக்குமே அந்த நோய் வருது அப்ப இதுக்கு எல்லா என்ன காரணோன்னா வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு இந்த சிஸ்டம் பாக் கற மாரி உக்காந்துகிட்டே இந்த வேலைய பாகறனால அவ்ளோ நோயு நமக்குள்ளார வந்துருச்சு அப்ப ஒரு ஸ்கூலுக்கு போனுனாலு இங்க இருந்து நாங்க கிட்டத்தட்ட ரொம்ப தூரந்தா ஸ்கூலுக்கு போனோ பஸ் வசதில்லாம் கடையாது நடந்தே தா அவ்ளோ தூரம் போய் நாங்கல்லா வந்து பத்தாவது வரையிலு பச்சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்கனந்து பக்கத்து தெருவு போறதுக்கு வண்டியில தா போணுங்குதுங்க புள்ளைங்க இந்த காலத்துல அப்ப உண்மையிலுமே அந்த சைக்கிள்ள போனது நடந்து போனது எல்லாமே வந்து ஒரு உடற்பயிற்சி ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு சாந்தரோ வீட்டுக்கு வந்தோனே பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல இருவது பிள்ளைங்க சேந்து வெளாடுவோ
வெளாடுவோ
ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளையாவது பாக்க முடியுதா பாருங்க ஓட்டம் ஓட்ட எனா ஓ ஓட்டப்பந்தியோ வெளாடுறது கண்ணாமூச் சி வெளாடுறது அ நொண்டி வெளாடு றது இதெல்லா எவ்ளோ ஒரு மிஸ் பண்ணிட்டு நீங்க உக்காந்து இருக்கோ பாருங்க ஏதாவது கை கால் மொடமா போச்சா ஏதா ஆணுச்சா ஒண்ணுமே கடையாது அப்ப இன்னைக்கு பாத்தா படியேறுனா முட்டி வலிங்கிறாங்க என்ன ரொம்ப தூரோ நடந்தா பி பி வருதுங்குறாங்க அந்த காலகத்து கட்டத்துக்கு இப்ப உள்ளதுக்கு நறைய மாற்றங்கள் இருக்குது நறைய நம்ம வந்து அதாவது அ எப்டி சொல்றது அந்த காலத்துக்கே போனா போதுங்கற மாரி இருக்குது சாப்படுற சாப்பாட்டுல இருந்து எல்லாமே மாற்றங்கள் தா கண்டிப்பா வந்து ஆனா வந்து அ இந்த மாரிலா வந்து மிஷின்ல போட்டு இது பண்ணி சமச்சு சாப்பறத விட ஆ ஏதோ சின்ன சின்ன வேலைகள ஒரு அம்மியில அரைக்கிறது மாவாட்டுறது இந்த ம் இந்த ச ச கெணத்துல தண்ணி எரைக்கிறது சைக்கிள் வண்டிய அவாய்ட் பண்ணிரு கொஞ்சோ சைக்கிள்ல கொஞ்ச தூரோனா கடைக்கினா சைக்கிள்ல போறது இதெல்லா நம் ம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலா
வேற எதாவது சொல்றீங்களா தோழி கண்டிப்பாங்க இந்த மாரி அழகான முறையில உங்களுடைய கருத்துக்கள இந்த உடல் பயிற்சி பத்தி அழகான மு சொல்லிர்ந்தீங்க அ உங்களுடைய அந்த பகிர்வுகள் அழகான முறையில இருந்துச்சு நீங்க சொல்றத பாத்தா ஏறத்தாழ ஒரு இரு முப் முப்பது வருடங்களுக்கு முன்பாக உங்கடைய அந்த அனுபவங்களா இருக்குனு நா நினைக்கிறே ஆ கண்டிப்பா ஆ ஏன்னா வந்து நீங்க அன்றைய காலகட்டத்துல வ என் நாம்ப என்னுடைய காலகட்டோ அப்டிங்கது இந்த ஒரு பத்து இருவது வருடங்களுக்குள்ளான காலகட்டம் அதனால வந்து எனக்கு அவ்வளவா உங்களுக்கு இருபத்துஇரண்டு வருடங்கள் எனக்கு வந்து இந்த பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு உள்ளாரதா இருக்கு அதனால எங்க காலகட்டத்துல அந்தளவுக்கு ஏன்னா வசதிகள்ளா வளர ஆரம்பிச்சிருச் சுல்ல இரண்டாயிரம் இரண்டாயிரன் தொட தொடங்குச்சு அப்டின்னாவே அதுல இருந்து பல வசதிகள் பல வீட்ல வந்து இந்த மிக்சிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு அதனால அதோட அந்த தன்மைகளு கேள்விப்பட்டுருக்கே என்னுடைய தாய் அவங்கெல்லா சொல்லியிருப்பாங்க அவங்க கேள்விப்பட்ருக்கே ஆ இருந்தாலும் தோழரே நம்ம இந்த உரைய வந்து நம்ம முடிச்சுக்கலா அப்டின்னு சொல்டு நெனைக்கிறே நண்பரே நன்றி
நன்றி மீண்டும் ஒரு உரையிலோ சந்திப்போம்
சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி